ஆ மேம் எனக்கு கேக்குது. உங்களுக்கு கேக்குதா.
ஆ கேக்குது. கேக்குது. தா எனக்கு டாக்கு சின்ன வயசுல இருந்து சுத்தமா புடிக்காது ஆக்சுவலி.
அப்படியா மேம் நாங்க வந்து டாக் வளத்துறோ.
ஓ, பரவால பரவா எனக்கு சின்ன வயசுல ஒரு ஆக்சிடென்ட் ஆன தனால அன்னில இருந்து எனக்கு நாய் பயொ
ஓ ஓகே மேம்
அதனால நாய் யி என் பக்கத்துல கொஞ்சம் வந்தா நான் அப்படியே ஆப்போசிட் டரக்க்ஷன்ல ஓடிடுவேன். அந்த அளவுக்கு எனக்கு பயோ
ஓ ஒங்களுக்கு அப்ப டாக்ஸ்னா புடிக்காதா
உ இல்ல புடிக்காதுன்னு இல்ல. எனக்கு பயொ வந்துரு அதனால. ஆ எனக்கு டாக்ஸ் பார்த்தா புடிக்கும். ஆனா எனக்கு என்னன்னா பயம் வந்தனால, நா அவ்வளோக்கா பக்க போ மாட்டேன்
ஆ
அ சின்ன வயசுல அந்த ஜாமன் சப்பா்ட் டைப் டாக்ஸ் இருக்கும்ல
ஆமா ஆமா ஆமா
அது எங்க சந்த்ல யாரோ வளத்திட்டு இருந்தனால அவங்க கீ கூட்டிட்டு வந்திருப்பாங்க சும்மா ரவுண்ட அப்போ நா வந்து விளையாடி ட்ருக்கும் போது அவங்க கையிலிருந்து கிரிப்பு லூஸ் ஆகி அந்த நாய் என்ன துர திட்டே வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு
ஓகே மேம்
அதனால எனக்கு அன்னில இருந்து நாய் பயொ
ம் அதே அந்தா அந்த டைப் ஆஃப் வே சொன்னா அப்பே எப்பவுமே அப்படிதான் அக்ரேசிவா தான் இருக்கும்
அதுதான் அது என்ன பைட் பண்ல ஆனா பின்னாடியே துர த்தி வந்து நான் கீழ விழுந்து அதனால எனக்கு பயொ வந்துருச்சு
அதா அதா மேம் நாங்க வச்சிருக்க டாக்கு இன்னோ பேசுங்க மேம்
இப்போ லைக் கடிக்க வருமா
பார்ட்டி ஏதாவது நம்ம ஏதோ போய் பண்ணாதா கடிக்க வரு மத்தபடி அது வந் து ராஜபாளையம் டாக் கேள்விப்பட்டிருக்கீங்களா
இல்ல இல்ல கேள்விப்பட்டதில்ல
அந்த அந்த டைப் ஆஃப் டாக் அது வந்து கிராமத்து நாயின்னு சொல்லுவாங்க வேட்ட வேட்டைக்கு போறே நாய் கா இந்த தோட்டத்துலலா விட்ருவாங்க யாரு வர முடியாத அவ்ளோ சீக்கரோ உள்ள அந்த டாக் தா நாங்க வளத்திட்ருக்கோ
புடிச்ச நாய் மாரியா
வெறி புடி அது வெறி எல்லா புடிக்காது மேம் ரொம்ப டீசன்டான டாக் இது எப்டி ரொம்ப டீசன்டான டாக்கு ரொம்ப சாஃப்டு ஆனா நம்ம வெளி ஆளுக வந்து வெளியளுகளே வந்தாலு உடனே அவங்கள பாத்து குலைக்காது ம் ஆஹ் அவங்க போய் ஏதோ அத டார்ச்சர் பண்ணாங்கன்ன குடிச்சு கடிச்சுரு யோசிக்காம கடிச்சுரு
அய்யய்யோ
அதுகிட்ட வெளாடவே கூடாது ஆனா என்ன என்னய ஒண்ணு பண்ணாது
டெய்லி வளர்க்கறனால அவங்களுக்கு பழக்கோ ஆயிருக்கு
என்னய ஒண்ணு பண்ணாது அது இல்லாம ரொம்ப டீசன்டு கூட லவன் மந்த்ஸ் தா ஆச்சு அதுக்குள்ள அவ்ளோ ஹைட் வளர்ந்துச்
பரவால பரவால
அதா ரெஸ்ட் ரூம்ல்லா போறதுன்னா வெளிய போய் டீசன்டா போயிட்டு வந்துரு இப்போ நடுவுல எதோ நைட் ஏதோ ரெஸ்ட் ரூம் வந்துச்சுன்னா சவுண்ட் போடு
பரவால ரொம்ப டீசன்டா இருக்கு
ஆஹ் ரொம்ப டீசன்ட் மேம் அப்பரோ சாப்பாடு சாப்டும்போது கீழ சிந்தாது ட்ரைன்டு டாக்கு மேம் நா ட்ரைனிங் குடுத்து வச்சிருக்கே அதுக்கு
ஓ ட்ரெய்னிங் குடுத்தனால இப்டி லைக் அவ்ளோ கரெக்ட்டா இருக்கு
ஆமா கரெட்டாத சிட்டுனா உட்காரு ஸ்ண்டுனா எந்திரிக் ஸ்லீப்னா படுக்கு ஸ்க்ரோல்னா ரோலாகு
ஓ ட்ரைனிங் குடுத்துட்டிறிக்கீங்க
ஆஹ் ஆஹ் ஆமா அப்றோ நா வந்து தெலுங்கு தானே
ஓ
நா அதனால தெலுங்கிலேயே சொல்லி சொல்லி அப்டியே ட்ரெய்னிங் குடுத்துட்ருக்கே
பரவால பரவால இப்டில்லா நல்ல காரியங்களாவே செய்றீங்க
ம் அதாங் ஆஹ் நம்மளுக்குன்னு ஒரு இது வேணுல நா ரோட்ல கூட்டிட்டு போனாலே எல்லா நாய்களு அத பாத்து பயப்புடு
யூஸ்சுலி எப்பவுமே நாய்களுக்கு வரது இந்த மாரி பிரச் சன தா
ஆமா எப்பவுமே வந்து எ நாய் நா எ நாய் பேர் ராக்கி மேம்
ஓ
ஆஹ் நாய் பேர் ராக்கி ஆஹ் ராக்கிபாய்
நல்ல பேரு நல்ல பேரு
நா அங்க ஒரு நாள் மெயின் ரோட்ல இருந்து வீட்டுக்கு நடந்தே கூட்டிட்டு வந்தே
செரி
வாக்கிங் கூட்டிட்டு போயிட்டு ஒரு நாயை விடல மேம் எல்லா நாய்க்கிட்ட போய் சண்டைக்கு நிக்
அய்யயோ அது சும்மா தெருநாய்களா சும்மாவே சண்டைக் வரும்
அது இல்லாம நா எப்பவுமே கொஞ்சொ அந் மாரி கேரளா ஸ்டைல்ல தான் ட்ரெஸ் பண்ணுவனா
கேரளா ஸ்டைல்னா எப்படி
டாகி ஷர்ட்டு பாகி பேண்டு இந்த மாரிதா போடுவனா அந்த மாரி போடுறதுனால நம்ம ஊர் டாக்ஸ்லா அத பார்த்து பழக்கொ இருக்காதுல்ல
ஆமா பேண்ட் ஷர்ட் போட்டாலே நாய்க்கு நெறைய பின்னாடி வரும் எப்பவுமே
அதனால வந்துட்டு என்னை பாத்து எப்பவுமே குலைக்கும் ஆனா இது என் கூட வரும்போது ஒரு நாய் கொலைக்காது சை ரொம்ப சைலன்ட் ஆயிருவானங்க எல்லாருமே
அதா அடுத்த நாயக்குல பாத்தா எப்படுமே நம்மள விட ஸ்ட்ராங்கா பாத்தா யாரு வேணா பயப்படு வாங்க
அது இல்லாமா ம வர்ஷொ வர்ஷொ இந்த மாரி டாக் அசோசியேஷன் சொல்லிட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க காலேஜஸ்ல கூட்டிட்டு போயிருவே ஆமா அங்க பொன் எல்லாம் வேக்சினேஷன் எல்லாமே போட்டு வருவோ அந்த மார் அப்புறொ மோஸ்ட் ட்ரெயின்ட் டாக்ன்னு சொல் ட்டு ஆ ஒரு டைம் அவாடு வாங்கிருக்கு
ஓ பரவால்ல பர
ஆம் ஹலோ ட்ரெனிங் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப ட்ரெனிங் குடுத்து வளத்திருக்கேன் மேம்
சூப்பர் சூப்பர்
அப்புறொ பெடிகிரி எல்லா சாப்புடவே மாட்டான் பெடிகிரி எல்லா ஒரு நாள் கூட நான் போட்டு சாப் வளத்துனதே கிடையாது டெய்ல் ஆமா டெய்லி கால் கிலோ சிக்கன் எடுத்துட்டு வந்துர்வ அதுக்குன்ட்டு
ஆ அப்ப நல்லா புரோட்டீன் கெடைக்
ம் டெய்லி கால் கிலோ சிக்கன் எடுத்துட்டு வருவேன் பீஃப் கொடுப்பேன் நெறையா இந்த மாரி
நாய்க்கும் சத்தானது மட்டு தா குடுக்குறீங்க
ஆமா அது ஒரு மா ரி மேம் அது எப்படின்னா ஒரு மாறி ஜிம்னாஸ்டிக் பாடி மாரி க்ரோத் ஆகும் அந்த டைப் ஆஃப் டாக்ஸ் மட்டும்
பரவா பரவால் அ ப்ரொடெக்ட் பன்ரதுக்கு
ஆ ஆமா மேம் அப்புறொ நைட்டு ரோட்ல யாருமே போ முடியாது யாரோ போனா போயிட்டாங் கனா அவ்ளதா சவுண்ட் பாக்கணும் எல்லாருமே வெளியே வந்துருவாங்க
ஒங்க வீட்லருந்து யாரோ போனா அப்டியே சவுண்ட்
ஆமா ஆமா இல்ல மேம் வெளிய யாரோ ரோட் ல நடந்து போவாங்கள்ல நைட் டைம்ல
ஆமாமா
அப்டி போனா வந்து அவ்வளோதான் சவுண்ட் போட்டு அவங்களே ஓட வச்சிருவான் ஆ அப்ரோ நாங்கள வெளியே வந்து பாப் போ
எனக்கு யூஸ்சுவலா இப்படில்லாம் நாய் பா நா நாய் சத்த கேட்டாலே பயந்துருவே ஆ
ம் நம்ம நம்ம கூட வச்சிருக்கறனால நம்மளுக்கு ஒன்னும் ப்ரச்சன இல்ல மேம் அது இல்லாம வீட்டுக்கு வர்றவங்க எல்லாத்து க்மே தெரியு அது கூட போய் வெளாடக் கூடாது கடிச்சிரு அப்டீனு ஒரு மாரி டெரரா தா இருக்கு
வெளையாண்டா கூட கடிச்சிருமா
ளையாண்டா கடிக்காது ஏதோ ரொம்ப அந்த அடி குச்சி எடுத்தெல்லா அடிக்கிற மாறி பண்ணோம்னா திருப்பி அதுக்கு கோவொ வந்து அதுவு கடிச்சிரு
ஓ அப்
நம்ம ஹைட்டுக்கு இருக்கும் மேம் டாகு
அப்போ ரொம்ப பயங்ரமான நாயி உங்குளுக்
மா ஏறி நின்னுச்சுனா சிக்ஸ் ஃபீட்டுக்கு இருக்கு டாகு அந்தளவுக்கு ஹைட்டு ஆ ரொம்ப ஹைட்டு லென்ஸ் அ ஆமா லெவன் மந்த்ஸுலயே சிக்ஸ்
நீங்க நல்லா ப்ரோட்டீன் குடுக்குற னால அதுக்கு நல்ல
அது இல்லாம அதுக்கு மசுல்ஸு நல்லா இருக்கும் மேம்
எந்த ஷோ ஓ
இந்த ஜிம்பாடி மார்ல்லா இருப்பாங்கல்ல அந்த மார்லா அதுக்கு இருக்கு மசுல்ஸ் ம்
அ ஃபுல் பேம்லியாவே எல் த்தியா இருக்கீங்க நாயக் கூட ஹெல்த்தியா தா வளக்குறீங்க
ஆமா அதுக்குன் தனியா ஒரு கூண்டு ஒண்ணு செஞ்சி ஏனா வெளியெல்லா உட முடியாது வெளியெல்லா உட்டொம்னா அவ்ளொதா எல்லா நாய்க்கூடியு சண்டைக் போய்ட்டு வந்த்ருவா
ஆமா ஆமா
அது ஸ்ட்ரீட் டாக்ஸ்ஸல்லா பாத்தாலே அவனுக்கு ரொம்ப புடிக்காது
ஸ்ட்ரீட் டாக்ஸ் எப்பவ்மே சண்டைக்குன்னே வருவாங்க அ து இந்த மாரி நாய்கள பாத்தா கண்டிப்பா வந்து டாவு அதா இது ஏ ஏரியா இது ஓ ஏரியா அப்டினு பக்கத்து தெருலருந்து நாய் வந்தாலே அவுங்க கொரைக்க ஆரம்பிச்சிருவாங்க இது ஏ ஏரியா எதுக்கு வந்துருக்கன்னு
ஆ அப்பறொ டாக்கோட மைண்ட் வாய்சு நாங்க ஆத்தோரமா இருக்குறவங்க நீங்க பீச்சோரமா இருக்குறவங்க
அதுதா அதுதா நீங்க எங்க ஏரியாக்கு வரக்கூடாது நாங்க உங்க ஏ
ஆ அதா அப்பறொ வந்துட்டு நா வெளிய இருக்குற டாக்ஸுக்கு ஃபீட் பண்ணுவம் மேம்
ஸ்ட்ரீட் டாக்ஸ்கா அவங்களுக்கு என்ன ஃபீட் பண்ணுவீங்க
அவங்களுக்கு இதேதா
ஓ பரவால்ல பரவால்ல நீங்க எல்லாத்துக்கு நல்லதாவே செய்றீங்க
ஆமா மேம் என்ன பண்றது
பரவால
சின்ன வைஸ்லேந்து ஏற்கனவே ஒரு டாக் வளத்தியிட்ருந்த
எ
டாக் வளத்தியிட்ருந்த அத வந்து எப்டி சொல்றது ஒரு கேட்டோட தகரத்த முழுங்கி எறந்துருச்சு
ஐயையோ
ஆமா அந்த துருப்பு ரஸ்டான அயன் இருக்குல்ல கேட்டுக்குல கேட்ல அத முழுங்கி ஆ கொடல் கிளி செத்துருச்சு அதுக்குகே
அய்யோ பாவோ
அது வந்து நாங்க பாக்கல ஒன் வீக் வந்து சும்மா ப தூங்கிட்டே இருந்தது அப்ரோ ஒன்னுமே சாப்பிடல
ஒரு நிமிஷம் எனக்கு ஒரு கால் வருது உங்க திருப்பி கூப்டட்டா ஆ செரி ஆ